வணக்கம் கேக்குதுங்களா
ஆ கேக்குது வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்கள்ட்ட பேசி
ஆமா ஆமாங்க ரொம்ப நால்லாயிட்டுது சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் வேலைக்கு போயிட்டு வந்து இப்பதா சாப்ட்டு இப்பதான் கொன்நேரத்துக்கு மின்ன உக்காந்தனே
சேரி சேரிங்க சேரிங்க ஆ சாப்ட்டேன் சாப்ட்டேங்க
ம் என்ன சாப்ட்டீங்க
ஆ சப்பாத்தி நீங்க அங்க என்னா சமையல்
நா நா பாத்தீங்கன்னா தோசையு சட்னியுதாமந் கொஞ்சோ இன்னைக்கி ஒர்க்கு அதிகமா இருந்ததுனால கொஞ்சோ லேட்டா தான் வந்தா
சேரி சேரிங்க
வந்துட்டு பாத்தீங்க சேரி மாவு இருந்துச்சு மாவு அப்புடி தோச ஊத்திட்டு பொட்டுகல்ல சட்னி அரைச்சுட்டேன்
சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க
சூப்பருங்களா
உம் ஏங்க மா தோசைக்கும் பொட்டுக்கடல சட்னிக்கு என்னங்க கொற ஆ நான்ல தோசை எல்லாம் மூணு நாளும் கொடுங்க மூணு வேளையும் குடுத்தீங்கன்னாலும் சாப்டுவேன்
என்ன பண்றது எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வேல கொடுத்தாலே வயிறு எரியுது செரிமான ஆவமாட்டுங்குது அப்டின்னுவாங்க
தோச செரிமான ஆக மாட்டேங்குதா புதுசா இருக்கேங்க
செல பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த தோச வந்து ஒரு மாரி செரிமான இல்லாம தண்ணி தாகோ எடுத்துட்டே இருக்கு பாத்துருக்கீங்ளா
அப்புடிங்களா இல்ல இல்ல எனக்கு அப்புடி இருந்தது இல்லங்க எனக்கு இந்த சப்பாத்தி புரோட்டா சாப்டா வேணா ஒரு மாறி இருக்கு
ம் ம் ம்
தோச சாப்டுலா அப்படி ஆனதில்ல புதுசா கேள்விபடுறே
புதுசா கேள்வி படுறீங்ளா இங்க மோஸ்ட்லி பாத் இங்கனா எங்க சாருக்கு பாத்தீங்கன்னா தோச சாப்ட்டு அவுங்களுக்கு செரிமானோ இல்ல ஒரு மாரி இருக்கு
ஆ அப்பா கஷ்டோ தாங்க தோச சுட்ருந்தீங்கன்னா கஷ்டோ தா இன்னைக்கி
போய்டாரா அவுங்களுக்கு பிடிக்காதத எதுமே செய்ய கூடாது வீட்ல செஞ்சுட்டா இத ஏ செஞ்ச அத ஏ பண்ண எனக்கிதா புடிக்காதே அப்டி இப்டி எதனா ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா அதனாலயே அவுங்களுக்கு இட்லி எனி டைம்மு இட்லி குடுத்தா நல்லா
வேற வழி ஒரு குடும்பத் ம் வேற வ
ஆ
டிப்ஸ் பண்ணிதான ஆகனு ஒரு குடும்போன்னு வரப்ப நம்மளுக்கு அவுங்களுக்கு வேல இருக்கு சமைக்க
மத்தவுங்களுக்கு வேல இருக்கு இன்னைக்கு வேற வழி இல்லலைனா அ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
அதா வேற வழியில்ல அப்பன்றப்போ ஏதோ ஒரு டிஷ் சமைக்கிறாங்கனா அன்னைக்கின் ஒரு நாள் நம்ம அஜஸ் பண்ணி இவ்ளோ நாள் நம்முளுக்கானது கரெக்டா நம்முளுக்கு என்ன புடிக்குமோ அத பண்ணி குடுத்தாங்களே நினைஸ்ட்டு ஒரு நாள் நம்ம அட்ஜஸ் உன் நீ சாப்பிட்டுக்குறோம்ரா அப்புடிதா மடிக்கா
ஆ நா அப்டில்லா செய்ய மாட்ட சார் என்ன என்னோடது பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு இட்லி வேணுனா ஒரு ஒரே ஒரு தட்டு மட்டு இட்லி ஊத்தி வச்சுட்டு எங்க பாப்பாவுக்கு எங்களுக்குளா சாதோ நைட்ல சாதோ சாப்டாதா ரொம்ப புடிக்கு அதனால ஒரு சைடுல ஒரு டம்ளர் சா அரிசி போடு சாதத்த வடிச்சிருவ
சேரி சே
அப்டி இல்லையா அவங்க இட்லி கேட்டாங்கனா எங்களுக்கு சப்பாத்தி எப்டி இருந்தாலு ரெண்டு வேல ஆகிடு ரெண்டு வேல எனக்கு வந்துரு ஒரு அன்னைக்கு நைட் ஆனா எனக்கு ரெண்டு வேல அதே மாரி பாத்தீங்கனா பால் மாறாம செஞ்சிருவ
ஓகே ஓகே சிஸ்டர் பரவால்ல இவ்ளோ வேல ஆனா இவ்ளோ வேலை எல்லா பாக்கணுகறதெல்லா கஷ்டோதா
ஆனா சமையல் நீங்க பேச்சுலரா வந்தக்கப்பறோ கொஞ்சோ கொஞ்சோ சமைக்க ஆரம் ச்சக்கப்பறோ தா தெரிது சமையல் வேல எல்லா எவளோ கஷ்டோ அதாது சமைக்கிறது மட்டுமே கஷ்டோ இதுல எல்லாருக் கு சமைக்கணு எல்லாருக்கு புடிச்சத சமைக்கணு புடிச்சத சமைச்சு முடிச்சதுக்கு அப்பறோ அவங்க சாப் ட்டு வைக்கிற தட்ட கழுவனு சமைச்சு வச்ச பாத்திரத்த கழுவணு ஹவுஸ் வைஃப்பா இருக்கிறதெல்லா ரொம்ப கஷ்டோ நெனைச்சு பாத்தாலே எப்டிதா அப்டிலா பண்றாங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு சமச் சி அத ஃபுல்லா டாஸ்கயு முடிச்சு கழுவி கிழுவி கவுத்துறதுக்குள்ள எப்படா இனிமே சம சமைக்கவே குடாதுடா போய் கடையில சாப்ட்டு வந்துர்னுன் அந்த அளவுக்கு தோணுதே வீட்ல மூணு வேலயு காலையிலேயு செரி மதியமு செரி நைட்டு செரி ரெகுலரா ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாம சமைக்கிறாங்களே எப்படிதா சமைக்கிறாய்ங்களோ அப்புடின்னு நெனச்சிட்ருப்ப
மேன்மே பரவால நீங்க இப்பவே வந்து புரிஞ்சுப்பீங்க அதனால வரவங்க நல்லா ஃப்யூச்சர்ல நல்லா பாத்துப்பீங்கன்னு நனைக்க
பாத்துப்பே அதா நம்மளு எதோ முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணணு அவ்வளதாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்ம
அதா அதா நம்மனால ரொம்ப காண்ட்ரிபியூட் பண்ண முடியலனாலு எதோ கொஞ்சோ கொஞ்சோ காண்ட்ரிபியூட் பண்ணோம்னா அவுங்க
அ
உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அட்லீஸ்ட்டு அவங்களுக்கு எதோ ஒரு கட் பண்ணி குடுக்கறதா இருக்கட்டு இல்ல சமையல்ல நம்மளுக்கு தெரிஞ்சத வதக்கி இப்ப அவுங்களுக்கே ஒடம்பு முடில நம்மளுக்கு சமைக்க தெரிஞ்சா நல்லதுதான
கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கு க என்ன பொறுத்த வரைக்கு பாத்திங்ன்னா
ம்
அவங்கள வந்து வந்து சமைச்சுதா குடுக்க போறாங்க சமைச்சு குடுக்காமலா விட போறது கெடையாது எதா தாலு சென்ட் அவுங்க வேற அவுங்க டைமுக்கு வந்து இத செஞ் ஞ்சு தராங்களே செரி இதனாச்சு செய்லா சில வீட்டுலலா பாத்திங்கன்னா அதெல்லா செய்ய முடியாது போய் ஹோட்டல்ல வாயினு வந்து திண்ணுங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு எதனா சாப்பல்னா விட்டுருவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா நடக்குது நெறைய வேண்ணா சாப்புடு இல்ல கடையில வாங்கிட்டு வந்து சாப்புடு சொல்லீருவாங்க
அவ்ளோதா முடிஞ்சு போச்சு அது நைட்டு கால்ல டிபன் முடிஞ்சிரு சில பேர் வீட்டுல சில பேர் வீட்டுல மூணு வேலயுமே ஹோட்டல்ல மட்டுமே சாப்புடுவாங்க நம்ம வீட்ல பரவால்ல வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கறத வச்சுனாச்சு சமச்சு அம்மு அத ஸ் சாப்பட மாட்டாங்க அது ஆயிரத்தெட்டு கொற சொல்லுவாங்க பாருங்க
அதுதா அதுதா
இது என்ன இப்டி வந்துருக்கு இது என்ன இப்டி வருத்துருக்குற
ஒழு ஒழுங்கா வேகல இதுல உப்பு கம்மி இதுல காரோ கம்மி இதுல இன்னு தண்ணியா இருக்குன்னு அப்டின்னு
ஒன்னொண்ணு எங்க சார் பாத்திங்கன்னா ஒரு நாண்வெஜ் எதுனா ச சமச்சு குடுத்தன்னா வெச்சிங்கனா அன்னிக்கு சாப்புடும் போது மட்டு நல்லா இருக்குமா செம்மையா செஞ்சிருக்கமா சூப்பரா செஞ்சிருக் அம்மா இந்த மாரி நா சாப்ட்டதே இல்ல மா அப்டி இப்டின்னு சொல்லிடுவாங்க சொல் ஒரு வாரோ கழி ச்சு மறுபடியு செஞ்சு குடுத்தன்னா இது ஏம்மா அடிக்கடி செய்யற மண்ணு மாரி இருக்குது மா சாப்படவே புடிக்க மாட்டி அப்டி
அ நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக அதையே செய்ய கூடாதுல்லங்க திருப்பி திருப் அப்பறோ என்ன செய்வார் அவரு நீங்க செய்ரதே வித விதமா செஞ்சு குடுத்திங்கன்னா ஒவ்வொரு தடவயு அதே மாரி பாராட் வாரு நல்லா இருக்க சொன்னோன்ன ஒரே டிஸ் இல்ல ரெகுலரானு இல்ல வாரோ வாரோ அதே டிஸ் அதே டேஸ்ட்ல சாப்புடும் போது என்னடான்னு ஆகும்ல அதனால அப்படி சொல்லிருப்பாரு இப்படி சொன்னாவது மாத்துவீங்கன்னு
மண்ணு மாரி இருக்குது சொல்றது அது ஒரு பெருமையா
பெரும இல்ல நீங்க மாத்துவீங்கனு இப்படி சொன்னாவது மாத்துவீங்கன்னு சொல்றாரு
அ அதல்லா முடியவே முடியாது நா செஞ்சு தருவ நீங்க சாப்ட்டுதா ஆவுணுன்னு சொல்லிருவ
நல்ல காம்பினேஷன்ங்க
நீ சாப்டுதான் ஆகணு அன்னைக்கு மட்டும் சாப்பிடப்ப மட்டும் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குமா அந்த டேஸ்டு இப்ப சாப்டதே கிடையாது நான் சொன்னேன் அதேடேஸ்ட் தான் இப்பயு செஞ்சு கொடு அப்புறம் அது ஒரு வார கழிச்சு தான செஞ்சுதர சாப்பிடுங்க அப்பிடின்னுவே
அதுதா அதுதா அதே இல்ல ஒரே இதான் ரெகுலரா திருப்பி திருப்பி சாப்படுறப்ப அதே பண்ணாலும்சலிப்பு தான் வேற வேற ஏதாவது புதுசா செஞ்சா நல்லா இருக்குமேன்னு தோனனுங்க
இப்ப பாத்தீங்கன்னா திங்க கிழம சாம்பாரு செவ்வாகிழம காரகுழம்பு புதன்கிழம புளிசாதோ அந்த மாரி செஞ்சு குடுத்துட்டு அ ஆனா சண்டே ஒரு சண்டே மீன் குழம்பு ஒரு சண்டே வந்து சிக்கன் குழம்பு ஒரு சண்டே வந்து மட்டன் அந்த மாரி வச்சா வச்சு கொடுத்தாலு அம்மா என்னந்த இது இந்த இதுதாமா போன வாரமு செஞ்ச மாரி இருந்துச்சு இந்த மாரி மன்ன மாரியே செய்யறது நல்லாவே இல்ல இல்லம்மா என்னமா இது
அது வந்து அ கண்டிப்பா அது கஷ்டமாதா இருக்கு அவங்களுக்கு கஷ் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறாங்க நம்ம அதா அதான் அதான் பாராட்டலனாலு பரவாயில்ல அத கஷ்டப்படு்ற மாதிரி பேசக்கூடாது
இல்ல இல்ல எனக்கு அதுல கஷ்டோல்லாம் இருக்காது நானே வாய் திறந்து கேப்பேன் எதுனா ஒரு குறை இருந்தானா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவே நானு ஆனா எப்ப சொல்லணுகனா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எல்லா வேலையு முடிச்சுட்டு ஃப்ரீயா வந்து உக்காந்து கொஞ்ச நேரோ அதை என்கிட்ட சொன்னா என் மைண்ட் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்குது
ம் ஓகே ஓகே
எரிச்சல் அந்த மிளகாத்தூள் எரிச்சல் இந்த வெயிலுக்கு அதுக்கு அப்படியே மேல எல்லா ஒரு மாதிரி தக தகன்னு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அடுப்படில நின்னாலே அது கஷ்டம்தா
ஆ அப்டி மேல ஃபுல்லாவே அப்படி எரிச்சலாவே இருக்கும் அந்த டைம்ல வந்து நின்னு ஒருவ மண்ணு மாதிரி இருக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அவன்அவ வெந்து வேக்காட்டுலா அ சமைச்சு எடுத்துட்டு வந்தா மண்ணு மாதிரி இருக்கு நா சொல்ற அப்படினா மாதிரி இருக்கு
செம்ம கோவோ வரும் பாருங்க சாப்புட்றன சாப்டு இல்லனா போ இப்டிதான் சமைச்சு வப்பேன் சாப்பிட முடுஞ்சா சாப்பிடுங்க இல்லன்னா நீங்கள
இல்லனா எஞ்சு போங்க அப்படின்றுவீங்களா
இல்லன்னா ஒரு நாள் போயிட்டு கிட்சென்ல நின்னு பாருங்க அப்ப தெரியு என்னோட கஷ்டோ என்னான்ட்டு அப்
அதுதான் அதுதான் உண்மைதாங்க இப்ப நாலா நான் சொன்னேலதான் நான் வெளியே சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க சமைக்க ஆரமிச்சதுக்கப்ரோ எங்களுக்கு ரெண்டு பேருக்கு கரெக்டான சமைக்கிறே எங்க அம்மாலா முன்னாடி சமைக்கும்போது லா குறை சொல்லுவே தட்டை நா பாட்டுக்கு நா அப்படியே கையை கழுவிட்டு வச்ட்டு போயிருவே எடுக்க கூட மாட்டே சாப் இடத்துல கைய கழுவி அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு போயிடுவே சாப்பாடு நான் உக்காந்த உக்காந்த இடத்துக்கு அப்படியே தட்டோட குழம்போட கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்பெல்லாம் நா இல்ல நானே போய் போட்டு வந்துருவே மேக்சிமம் எங்க அம்மா எடுத்து வந்து வச்சிருவாங்க இல்லனா சாப்ட்டு எந்த குறையு சொல்றது கிடையாது குறையே சொல்றது கிடையாது நான் புடிக்குது புடிக்கல நா சாப்ட்டு நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போய் தட்ட வாஷ்பேசன்ல கழுவி வச்சுட்டு வந்துருவே அப்படியே பழக்கமாயாருச்சு அதெல்லா இப்பல்லா வெளிய வந்தக்கப்றோ அதெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணும்போதுதா அதோட கஷ்டந்தெரியுது அது வரைக்கு தெரிய மாட்டேங்குது ஈஸியாது வச்சுக்கிறோ
உண்மை ம் ஒன்னு ஒன்னொன்னு நீங்க எப்பயாச்சும் பாத்தீங்ன்னா எனக்கு அப்பப்ப பாத்தீங்ன்னா இந்த தலவலி இருந்துட்டே இருக்கூ எனக்கு அந்த தண்ணி வந்துச்சு ம் பார்த்தீங்ன்னா அது எனக்கு ஒரு வாரொ இல்ல ஒரு ஏழு நாள் அப்டி இருந்துட்டே இருக்கூ போகவே போகாது
அப்படிங்களா
இருந்துட்டே இருக்கூ ஏஞ்சி ஒக்காந்து என்னால அப்டியே கண்ணமுழிச்சு பாக்க முடியாத அளவுக்கு தா அந்த தலவலி இருக் குமே எனக்கு படுத்துட்டே அப்டி அந்த டைம்ல பாத்தீங்ன்னா எங்க சார் சமைப்பாங்க அது கூ அ அந்த மதிய டைம்ல மட்டு சமைப்பாங்க எதனா நான் அது கூட பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் கொழம்பேதா அந்த சிக்கன் கொழம்புலயே பாத்தீங்கன்னா அதுவேதான் அதே டேஸ்ட் தா வேற எதும் மாறாது அந்த நாலு நாளைக் இவர் எந்த மாரி மாறாது ஏன்னா அந்த டைம்ல அந்த அஞ்சு நாளைக்கு பாத்தீங்ன்னா நா சாப்ட மாட்ட எனக்கு அந்த தலவலில சாப்டவு தோணாது அந்த வலி பார்த்தீங்கன்னா அத சொல்றேன ஏஞ்சியே ஒக்காரவிடாது அந்த அளவுக்கு இருக்கூ அந்த ஒரு வேல சமச்சிட்டு ஆனா அந்த கிச்சன் நாரு பாருங்க அந்த ஏழு நாள் கழிச்சு நா அந்த கிச்சன் உள்ள வரும்போது அந்த கிச்சன் நாரும் பாருங்க
ஆமா ஆமா அது ஒண்ணுங்க அத சமைச்சா அந்த கிச் ச்சனையு அந்த அடுப்பு இதெல்லா கிளீன் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்குங்க அவர எப்படா அடுப்படில இருந்து வெளிய வ வோன்ருந்திருப்பாரு இதுல எங்க கிளீன் பண்றக்லா மனசு வரு செரி வந்த ஒட்ன உங்கள கிளீன் பண்ண விட்டுர்லா அப்டின்னு நெனச்சிருப்பாரு
எப்படா அந்த கிச்சன விட்டு வெள்ள வரணுன் தோணுதுங்க மூணு வேல சமைக் ட்டு அந்த கிச்சனையு கிளீன் பண்ணி வச்ட்டு கிச்சன் உள்ள வந்தா மத்தவங்க யாரும் கொற சொல்ல கூடாத அளவுக்கு கிளீன் பண் றமே எங்களுக்கு எப்டி இருக்கூ
அதா அதா அது உண்மதா அதேன் எப்டிதா பண்றாங்குன்னு அதா நா சொல்றனே ஆச்சரியப்படி கூடிய விஷயந்தா எப்டிதா வருஷம் முழுக்க ஒரு சலிப்பு தட்டாம கரெக்டா வீட்டாளுங்களுக்கு சமைச்சு குடுக்கணுன்னு சமைச்சு குடுக்குறாங்கன்னே தெரியில நம்மளுக்கு ரெண்டு நாள் கண்டினியூஸ்ஸா சமச்சா மூணாது நாள் செரி போய் ஓட்டல்ல சாப்புல்லாண்டா ஒரு மாரி இருக்கு சமைக்கிறக்கு அப்டின் தோணுது
அதேதா அதே நெக்ஸ்ட் கால்ல நா ஒங்கள பாக்குறே
ஆ ஓகேங்க ஓகேங்க